ஹலோ எப்டியிருக்கிங்க ம் ம் நா நல்லா இருக்கேன்பா சாப்டீங்களா
ஆ சாப்டே நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சிபா என்ன மதிய லஞ்ச் என்ன சாப்டீங்க
சாப்பாடு சாம்பாருங்க
ஓகேங்க வெள்ளிக்கெழமனால சாப்பாடு சாம்பாரு தாங்க இங்கயு காயி கீர பொரியல் கேரட் பீட்ரூட் பொரியல்லா சாப்டோ ம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா அப்டி இயற்கைய ரசிச்சிட்டிருக்கே
இயற்கைய ரசிச்சி கிட்டு இருக்கீங்களா செ செமையா என்ஜாய் பண்ணிருக்கிங்க கிளைமேட் எப்டி இருக்
ஆ ஜாலியா சில்லுன்டிருக்கு அங்க எப்டி இருக்கு
இங்கேயு சில்லுன்னு தா இருக்கு இங்கேயு அப்டிதா இருக்கு அ வெயில் அவ்ளோவா இல்ல ஆ உள்ளயே இருக்கறனால அவ்ளோ ஒன்னு தெரியல வெயில் தெரியலன்னு நெனைக் க்கிறே வெளியில போனாதா வெயில் தெரியுமா என்னமோ தெரியல
ம் உங்களுக்கு இயற்கைனா புடிக்குமா
ஆ ரொம்ப ரொம்ப புடிக்கு உங்களுக்கு புடிக்குமா இயற்கைய புடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா
ம் சிலத்தங்க இருப் பாங்கல்ல காத்து புடிக்காம இது புடிக்காம
ஆமா ஆமா மழ புடிக்கு மழை எல்லா புடிக்குமா உங்களுக்கு
ம் அதனால
ம் பின்னாடி சத்தோ வருது பா கொஞ்சோ சத்தம் இல்லாம எடத்துல இருக்கீங்களா
ஒரு நிம்ஷோ இருங்க நா கூப்பட்றே
ம் சேரிப்பா
சொல்லுங்க